ஹலோ கேக்குதா மேடம்
ஆ கேக்குதுங்க அப்றோ அ இந்த லைட்ஸ்லா இருக்குல கலர் கலரா லைட் எல்லா இருக்குல
ஆமா, என்ன லைட்டு சொல்றீங்க? புரியல எனக்கு.
இப்போ வந்து இந்த மாரி வீடுக்குலா வந்து அழகுப்படுத்துறதுக்குலா லைட் லா இருக்குதுல மேடம்
ஆமா ஆமா ஆமா ஆமா எல் இ டி அண்டு் சோலார் சோலார்வே அந்த மாரிங்களா?
ஆமா ஆமா இப்போ எல் இ டி சோலாரு அந்த மாதிரி நிறைய லைட் லா இல்ல.
ஆமா ஆமா
அந்த மாதிரி லைட் லா எங்க மேடம் வாங்னா கரெக்ட்டா இருக்கும்? இப்போ வந்து ஆன்லைன்ல வாங்குனா கரெக்ட்டா இருக் குமா இல்ல
இல்லீ எனக்கு தெஞ்சி அத நே ர்ல நேர்ல வாங்குனா ரொம்ப நல்லா இரு லை லைட் ஷோரூம் லா பாத்துருபீங்களா நம்ம லைட் லா வாங்குவோமே?
ம் பா
ம் அந்த மாரி எடத்துல வந்து லைட் ஷோரூம்ல அந்த மாரி எடத்துல நம்ம வாங்குனா கரெக்ட்டா இருக்கு மேடம்
ம் ம்
எங்கன்னா லைக்ஸ் ம் லை லைட்டு ஃபேனு அந்த மாரிலா அ எ எக்யூப்மெண்ட்ஸ்லா விக்கிற எடத்துல வந்து நம்ம போயிட்டு நம்ம வீ ஷேப்ல த உங்க பாத்துருப்பீங்கனு நினைக்க மேல ஒரு வீ ஷேப் கீழ ஒரு வீ ஷேப் அடிக்கு
ஆ பாத்திருக்கே மேடம் இப்ப வந்து நெறைய வந்திருக்கு இப்ப வந்து அந்த பி ஷேப்பு
ஆமா அந்த ஒரு ஃப்ளார் மாடலு ஃப்ளார் மாடலு நறைய மாடல் வந்திருக்கு இப்போதைக்கு அந்த மாரி லைட் லைட்லா வாங்கிட்டு வந்து நம்ம நறைய ஸ்பேஸ் இருக்க எடமா பாரத்து பிக்ஸ் பண்ணலா சோலாரு இருக்கு சார்ஜரு இருக்கு பேட்ரீஸ்சு இருக்கு நம்ம மோஸ்ட்டா சோலார் வாங்கிக்கிறது நமக்கு நல்லது
ம் ம் ஆமா மேடம் ஏன்னா அது வந்து
காஸ்ட் வந்து எப்படியு ஒரு த்ரீ ஹன்ட்ரட் சம்திங் தா இருக்கு அதனால நம்ம ஆன்லைன்ல பே பண்ணம்னா லைட்டோட எஃபெக்ட் நமக்கு அவ்ளோ தெரியாது வரும்போது டிம்மா வரு ஆனா இங்க பா பாக்க போது நல்லா இருக்கு அதனால நம்ம நேர்லே வாங்குறது இன்னு நல்லது
ம் ம் நேர்ல வாங்குறதுதா மேடம் அப்ப கரெக்ட்டா இருக் கும் தோணுது எனக்கும்
நேர்ல வாங்கறதா கரெக்ட்டா இருக்கு எதுக்கு வேணா ஆன்லைன்ல வேணா சர்ச் பண்ணி நல்லா சர்ச் பண்ணி பாக்கணு ஏனா நம்ம ஒரு பொருள் வாங்குனா எந்த அளவுக்கு சர் சர்ச் பண்ணா இப்ப கூட நாங்க ரீசென்ட்டா நை
நீங்க பேசுறது கொஞ்சோ விட்டு விட்டு கேட்குதுங்க லைட்டா
ஆ இப்ப இப்ப இப்ப கேக்குதுங்களா மேடம்
ஹலோ
ஆ இப்ப இப்ப கேக்குதுங்களா நாங்க இப்ப ரீசெண்டா கூட வா ச்சி ஆ வாச்சி வாங்குனோ
ஆ அ
பேக் வாங்குனோ முக்கிமா எனக்கு வாட்சு பேகு நைஃபு எல்லாத்யு விட பேகு புடிச்சிருக்கு இந்தது நல்லா இருந்தது பேகு என் சிஸ்டர் கூட இப்ப அகெய்ன் ஒரு பேக் போட்ருக்காங்க எ அம்மாக் தெரியாத
ம் ம்
நல்லா இருக்கு
ஆனா வந்து இந்த மீஷோல கூட இந்த மாரி ஆப்லா நல்லாதா மேடம் இருக்கு இந்த பொருள்லா
ஆனா ஒரு தடவ ஒரு தடவ அந்த லைட்டு வேணா ஒரு கம்மி ரேட்ல வாங்கி பாக்கணு நல்லா இருக்கா இல்லையான்
ம் ம் அது நல்லாதா மேடம் நம் இருக்கு அதுனா ஒண்ணு நம்ம அந்த ரிவூஸையு அது வந்து எப்டி குவாலிட்டி இருக்குது அத குவால்ட்டி எப்டி இருக்குதுன் பொருள வந்து பாரத்து வாங்கணு சில பொருள வந்து நல்லா இல்லாதியு இருக்குது அதே சமயத்துல பாத்தீங்ன்னா சில பொருள் வந்து நல்லா ஒர்த்தான குவாலிட்டி பிரைஸு அது அவுங்ளுக்கு எப்பிடி கட்டுப்புடி ஆகுதுன் தெர்ல மேடம் நல்லா வந்து அவுங்க கரெக்ட்டா குடுக்குறாங்க எப்டி அவுங்களுக் கட்டுப்பிடி ஆகுதுன் தெர்ல
ம் அது நல்லாதா இருக்கு மோஸ் ஆஃபு லைட்டு அதெல்லா ஆனா நம்ப முடில தா இருந்தாலு நம்ம நல்லா சர்ச் பண்ணி ரிவியூ்ஸு ஃபோட்டோஸ் ஸ்லாங் பண்றாங்க பாத்தீங்ளா அதெல்லா நம்ப பாத் துனா ஓகே அப்டின்ற மாரி இருக்கு
ஆனா வந்து இந்த லைட்டுலா வந்து கொஞ்சோ நமக் வந்து டாஞ்சர் தா மேடம் ஏனா இந்த லைட்ல வந்து அது எரியுமான் தெரியாது சில சமையோ அதெல்லா ரிட்டர்ன்ஸ்ல இருக்காது அந்த மாரி இருக்கும் மேடம் அதுனால நம்ம பாத்துதா வாங்கணு
ஆமா கொஞ்சோ டைம் ஸ்பெண் பண்ணி தேட்னா பெஸ்ட்டா கெடைக்குன் நெனைக்கிற
ம் ம் கண்டிப்பா மேடம் ஆனா இது வந்து இப்பலா எல்லாருக்கு யூஸ்ஃபுல்லாய்ட்டு மேடம் இது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி பாாரத்தீங்கனா இந்த மா ரி ஆன்லைன் பிளாட்ஃபாமே இல்ல பாத்தீங்ன்னா இந்த கொரோனாக்கு அப் பறோ இந்த மார்லா வந்ததுக்கப்பறந்தா கொஞ்சோ இப்ப வந்து நெறையா வந்திருக்கு ஆன்லைன்னு அடு வீட்ல இருந்து வாங்கற மாரி
எனக்கு தெரிஞ்சு இது இது எவ்ளோ பெஸ்ட்டுன் நெனைக்ற ஏனா வந்து நம்ம நம்ம ஒ சாதார்ண ஒரு சாம் மக்களால போய்ட்டு அங்கங்க வாங்கின் வாங்கின்னா கடக்க முடில மோஸ்ட் ஆப் நம்ம வந்து இதை யூஸ் பண்றதே சாதார்ண மக்கள் தா அதிகமா யூஸ் பண்றோ ஒரு மிடில் க்ளாஸ்
ம்
எங்க ஸ்ட்ரீட்லியே எங்க ஸ்ட்ரீட்லியே டெய்லி ஒரு ஒரு ஒரு ஒரு அந்த மாரி ஒரு மிஷோ மிஷோகார ஃபிளிப்காடு அந்த மாரி ஆப்ஸ் சம்மதப ட்ட நபர்கள்ன் அப்டி வந்துட்டு போய்ட்டு தா இருக்குறாங்க
அதா மேடம் அது வந்து யூஸ்ஃபுல் தா ஆனா மத்த சைடு இருந்து பாக்கமோது இதுவே நம்ம வந்து ஒரு பொருள் வந்து கடைக்கு போய் வாங்கணு இப்ப நம்ம செலவுமே அதே மாரி அதிகுமாகுது தெர்துங்ளா உங்குளுக்கு அதுவ் ஒரு சைடு நெகடிவ்வு இருக்குது பட் நெகட்டிவு இருக்குது மேடம் எப்படி பாத்தீங்ன்னா நம்போ இப்ப அடிக்கடிக்கி எதனா ஒரு பொருள போட்ருப்போ இதுவே வந்து நம்மோ போய் வாங்குணு அப்டினா சேரி நம்ம அப்புறமா வாய்ங்கிலா அப்டின்னு பய்ந்து வீட்ல இருந்துதுனா நம்ம வீட்ல ஒடனே போட்டுக்லா ஃபோன்லே போட்டுக்லா வாய்ங் லா அப்புடியு நெகட்டிவ் இருக்கு
ஒரு ஃபாட்டி பெர்சன்டேஜு நமக் வந்து நெகட்டிவ் இருந்தாலு சிக்ஸ்ட்டி பெர்சன்டேஜ் பாஸ்டிவாதா இருக்கு
ம் இருக்கு மேடம்
இது இது மட்டு இல்லாம இன்னு ஃபுட்டுலா சமந்தப்பட்ருக்கு பாத்தீங்ளா ஃபுட்டு எல்லாமே நம்ம வீட்ல இருந்தே இப்ப நம்ம ஒரு ப்ராடெக்ட் எப்டி வீட்டுக் வருதோ அந்த மாரி ஃபுட்டு வருது மளிகை ஜமான் வருது இதுனால நெறைய மக்கள் வந்து பொழைக்குறாங்க அத கொண்டு வரறவங்களு சரிதா நம்ம வாங்கறவங்களு சரிதா எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான இருக்குது
கரெக்ட் தா மேடம் இதுலயுமே ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுது அதே மாரி அவங்களுக்கு அந்த சமயத்துல அவங்களுக்கு உணவு வேணுனா டக்குனு அவங்களுக்கு கெடைக்குது அதுவுமே நல்லதா அதே மாரி அவங்களுக்கு எந்த ஓட்டல்ல வேணு அந்த ஓட்டலுக்கு ஏத்த மாரி அங்கந்து வாங்கினு வரணுன் ற மாரி வேது அது வரைக்கு அவங்க போட்றாங்க இந்த ப்ராடக்ட் இதுதா வேணு அப்டின்ட்டு அது எல்லாமே இப்போ அட்வான்ஸா நறைய வந்து
ஒரு மளிக பொருள்னா இந்த மளிக பொருள் எல்லா வேணு நாம டிக் பண்ணி இப்ப நம்ம நா அத நார்மலா நீங்க எத்துக்கங்களே இப்ப நம்ப வந்து இன்னிக்கு மள்ளிக ஜாமா வாங்க போணு நம்மகிட்ட வெஹிக்கல் இல்லக்கு இல்ல நம்ப இங்க இருந்து போயிட்டு ஆ ஒ இதே ஒரு கிராமமா இருந்த கிராமத்துல இருந்து ரோட்டுக்கு போனு ரோட்ல இருந்து அந்த ஏ ரியாவுக்கு போனோ மளிக சாம எடத்துக்கு போனோ வாங்குற எடத்துக்கு அந்த ஸ்டோர் போயிட்டு மளிக சாமா எல்லாத்தையு நம்ம லிஸ்ட் எல்லாத்தையு சொல்லணு அவங்க எல்லாத்தையு பேக் பண்ணி மோஸ்ட் ஆஃப் டைம் வேஸ்ட்டு பேக் பண்ணி ஃப்ரீயா இருந்தாங்கன்னா ஓகே பேக் பண்ணி அது எல்லாத்தையு கொண்டுட்டு மறுபடியு பஸ் ஸு ஏற்னு மறுபடி கிராமத்து உள்ள வரணு இவ்ளோ ப்ராசஸ் இருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபை ஹார்ஸ் சிக்ஸ் ஹார்ஸ் இதே இழுத்துருன் வச்சுக்கோங்க இதுவே வீ
பட் இந்த வந்து இந்த டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ல்லா ஒரு அளவுக்கு இதுல வந்து நல்ல தாம இருக்கு
ஆமா ஆமா இதே வீட்ல இருக்கு அப்டினா ஜஸ்ட் ஃபார் நம்ம என்ன திங்ஸ் வேணுமோ ஆ ஒரு ஹன்றர்ட் கிராம்ஸு டூ ஹுன்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் சம்திங்ஸ் எதோ ஒன்னு போட்டு கடுகு மெளகு சிருக்கு அந்த மாரி போட்டோனா அப்டியே அது மட்டு அவங்க பேக் பண்ணி கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துற போறாங்க இன்னா ஒன்னு எ என்ன ஒரு டிஃப் தேர்ட்டி ஆக போது
ஆனா வந்து இதுல வந்து இன்னு சில கிராமோ இந்த மேரி எடத்துலல்லா வந்து இன்னு எனேபிள் ஆவாம இருக்குது இந்த மாரி
ஆமா ஆமா இ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுவே எலக் இந்தன் ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்னா இப்போ ஒரு கம்மல் ஒரு ஒரு கொலுசு ஒரு வாட்டர் பாட்டல் ஒரு அந்த மாரி ஐட்டம்ஸ்லா வருதே தவிர இன்னு நம்ம பெட்டு பல்க்கா ஆர்டர் பண்ற பாத்தீங்களா பெட்டு வேற யாரா சோபா
இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கூட இப்பொல்லா இங்கல்லா வர்றதுல்லன்
ஆமா ஆமா ஒரு சில ஒரு சில ஏரியாஸ்லா வந்து ஃபுட்டு வரமாட்டுது இந்த மாரி வந்து மார்க்கெட்டிங் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பொருள்லா வர மாட்டுது நமக்கு திங்ஸ் தேவப்பட்ற திங்ஸு
இதுவே கொஞ்ச சிட்டியா இருந்ததுன்னா அங்க அவங்களுக்கு என்ன வேண்ணா வாங்கிப்பாங்க அவுங்க அவு முருங்கக்கா வேணுனா கூட வாங்கிட்டு வந்து குடு குடுக்கணுனா
நீங்க யோசிச்சு கூட பாருங்களே டக்குன்னு ஒரு சோபா ஒன்னு ஆர்டர் போடுறாங்க டக்குன வீட்ல வந்து எறங்குது இதுவே நம்ம ஏரியாவல்லா பாத்தீங்கன்னா ட்ராவலிங்கு டிராவலிங்க்கு ஒன்னுக்காகவே வரமாட்டாங்க
ஆமா மேடம் அது அது வந்து நம்ம அவ இன்னு வந்து நல்லா பிரோடா பண்ணு நறைய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கு வந்து சேருற மாரி
இந்த அளவு வந்து மெச்சூர் ஆயிருக்கற்து கொஞ்சொ பெஸ்ட்டு தா நா நெனைக்கிறே
ஆமா மேடம் கண்டிப்பா அப்புற மேடம் நீங்க இந்த மாரி எதனா பல்கா இது வரைக்கு பெரிய பொருளா எதனா ஆர்டர் பண்ணிருக்கீங்களா
பெரிய பொருளா ஆர்டரு பண்ணியிருக்க பத் இல்ல இல்ல மோஸ்ட்டா இப்ப நா பெரிய பொருள்லா அவ்ளோ ஆர்டர் பண்ண மாட்டே சம்பள வருது சம்பள வந்த ஒட்னேவே எதனா ஒண்ணு வாங்கனு அப்டின்னு நனைப்பே சம் பள வருதோ வர்லையோ அதெல்லா ரெண்டாது பட்சோ எனக்கு இப்ப எதுனா வாங்கணு அப்டின்னா நா போய் பாப்பே பாயத்து தேடினு இருப்பே எனக்கு பெஸ்ட்டா எனக்கு புடிச்சிருந்துது ஆனா ஒன்னு தேட்றதுக் கே எனக்கு எப்டியு ரெண்டு நாள் மூண் நாள் ஆயிடு
எப்டினான் தே அத தேடி அத தேடி செருப்பு முக்கியமானா போ ஆடர் போடுறதுனன்னா ட்ரெஸ்ஸு செருப்பு ஹேண் பேகு அப்டிதா மோசியா ஃபான் போடுவே ஆன்வா ச்ச ஆடர் போடுவே ரொம்ப பல்காலா ஆடர் போட்டது கெடையாது வேன்னா ஒரு ஒரு எனக் தெரிஞ்சு ஒரு ஆயர்த்தி எழ்நூறு ரூபா ஆயர்த்தி எட்நூறு ரூபாய்க்கி ட்ரெஸ்ஸு ஆடர் போட்ருக்க தனி தனியா ஒரு நானூறுபா முன்னூறுபா ஆற்நூறுபா ஏழ்நூறுபா அந்த மாரி
உம்
ஆனா எனக் அவ்ளோ சாட்டிஸ்ஃபைடு இல்ல டிரெஸு எது ஏன்னா எனக்கு நேர்ல பாத்து வாங்குற மாரி வர மாட்டது
ஆ ஓகே ஓகேவா ஆனா ஒரு சில டேஸ்ஸு ஒரு சில டிரரெஸ்ஸு நல்லா க்வாலிட்டியா கெடைக்குது மேடம் ஒரு சிலது வந்து அடியே ஒரு பத்து நாளைக் நல்லாருக்குது அதுக்கப்றோ ஷேட் ஆன மாரி ஆவுது கலர்ஸிலு இது நல்லா இல்ல அந்த மாரி இருக்குது இதுவே வந்து நம்ம வெள்ளப் போய் கடைல வாங்குனா கடைல ஆனா அந்த ப்ரைஸே இருக்காது அந்த ஒரு ரெ டபுள் மடங்கா சொல்லுவா வெலையா வத் சே அந்தவ் துணிய
ப்ப நம்ம இங்க ஒரு த்ரீ ஹண்டரட்டு ஒரு டாப் எடுக்குறோ அப்டினா அது கண்டிப்பா செவன் ஹண்டரட் தான் சொல்லுவாகளா
டாப்பு எயிட் ஹண்ட்ரட்டு ஒரு டாப்பு வந்து ஆயரூபாய்க்குட எத்துக்கிட மேடம் நா அந்த மேரிலா சொல்லுவானுங்க ட அதே இத வந்து நம்ம இதெல்லா பாத்து
தெரியுங்க
ஆம் ஆமா மேடம் எங்க சிஸ் ஒத்தவத்தாங்க அவங்களோட ஃபஸ்ட்டு சம்பள வாங்குனப்ப எத்து குடுத்தாங்க மேடம்
ஓ அந்த டாப் இன்னு யூஸ் பண்றீங்களா குப்பைல தூக்கி கடாஸ்டீங்க்ளா
யூஸ் பண்ற மேடம் வச்சிய வச்சிரோ
நீன் ஆனா ஃபேட்ல்லா போல போயிருக்காது இல்ல
ஆஹா அது வீணால்லா போல பட் நல்ல க்வாலிட்டி தா அது போட்டுக்லா
உம் ஆனா நம்ம ஒண்ணு வாங்கனாலு பெஸ்ட்டா வாங்குற பாத்தீங்களானா ஒண்ணு காஸ் த்து நமக்கு மனசு கேக்காதா அந்த நேரத்துல காஸ்ட் அதிகமாருக் கே அப்டின்னு ஆனா அது எவ்ளோ நாள் ஒழைக்கு
எப்ப வேணுனா போட்டு பட் அது கலரு வந்து ஃபே அது அந்த மாரி இருக்குது ஆனா வந்து பாத்தீங்ன்னா இப்ப அதுக்கு சொல்லா ஓகே அதுக்கு ஆனா மத்தபடில்லாம் நெறைய
ஆமா ஆமா இருந்தாலு நம்ம ஒரு ஒரு ஒரு டாப்புக்குலா இவ்ளோ செலவு பண்றது ரொம்ப இதுதா மேடம் நம்ம வந்து
ப்போ வந்து இந்த மாரி மாடனா ட்ரெஸ்ஸு வாங்கி போணு அந்த மாதா ஆச உங்கள்க்கு எப்டி
ஆ எனக்குமே எனக்கு உண்மையா சுடிதாரே இந்தஸ்
இதையே எந்தே எந்தே நேரமும் இதையே போறதே எனக்கு புடிக்காது மேடம்
ஆமாமா எனக்குமே எனக் கனா புடிச்ச ட்ரெஸ் எனக்கு இப்ப நெறையா ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்களா அண்ணா அன்னார்களி ஆம் சல்வாரு சூடதாரு பாவாட
சுடிதார்ல சில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கு மேடம் அதுவு இருக்கு அதுக்கப்பறம் பாத் தீங்கன்னா அந்த மேல உள்ள போட்டு ஒன்னு ஸ்லீவ்லெஸ் மாறி போட்டு அதுக்கு மேல ஒண்ணு போறது அந்த மாரிலா நெறைய மாடல்ல்லா
இப்ப உங்களுக்கு உங்களுக்கு இப்ப ட்ரெஸ்ஸு இப்ப நெறைய ட்ரெஸ் இருக்கு பாத்தீங்க்னா சுடிதார் இருக்கு பாவட தாவணி இருக்கு ஸ்க்ட் ட்டுருக்கு டி ஷர்ட்டு லா அந்த மாதிரியாம் நிறைய ட்ரெஸ் இருக்குல்ல உங்களுக்குஃபேவரட் ஒன்னு அப்டின்னா சாரீ அந்த மாரி உங்ளுக் ஃபேவரேட் ஒன்னுன்னா என்னா சொல்லுவீங் எனி ஒன்
எனக்கு வந் பா
வெஸ்டன் வ்யா அன்ஜுவிங்
ஏ ஃபேவரெட் டோன்னுன்னா அலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
கேக்குது கேக்குது எனக்கு கேக்குது எனக்கு ஃபேவரெட் டோன்னுனா நா எப்டினா ஒன் ஒன்னத்துக்கு ஒரு மாரி மேடம் அப்டிதா யோசிப்பே நீ இப்ப ட்ரெடிஷ்னலா இருக்கனுனா எனக் கு வந்து தாவாணி எல்லா கொஞ்சோ ட்ரெடிஷ்னலா போட்டா புடிக்கு அது எப்டினா அது அது தாவாணியாவு இருக்கலா அப்டி எல்லா இந்தவ் இப்ப ஒரு இப்ப ஒரு டிசைனா வந்திருக்கு பாருங்க தாவாணி மாரி வருது இந்த சைடுல ஒரு ஷால் மாரி வருது
ஆமா அதெல்லா மோஸ்ட் ஆ ஒரு கிராண்டான ஃபங்க்ஷன்ல்லா வியர் பண்ணிக்கலா
கிராண்ட்ஃபங்கஷன்ஸ்க்கு வியர் பண்ணிக்கலா